கேக்குதா ப்ரோ
அலோ
ஆ கேக்கதா ஆ அதா அது நீங் சொன்ன மாரி ஒருத்த நம்ம கிட்ட கொன்னா ஆமா ஒருத்த நம்மகிட்ட நல்லா கோ குளோஸா இருக்குன்னால்ல கூட் போனோ இதே வேற ஆளுங்க இருந்தன ரொம்ப பெல் பில்லாய்ருக்கு பட் ஆனா நா எல்லா அந்த அளவுக்கு
அ
ஈடுபாடு கொடுத்து வா கொடுத்துருக்க மாட்டோன் வெச்சுக்கோங்க நம்ம யார் நம்ம கூட இருந்து ஏன்னா இது வந்து இவனாலதா வந்து நா வந்து இந்த ஜாப்கு அப்ளை பண்ணன்னால அந்த ஒரு இதுக்காக நம்ம கூட் போறோ எல்லாரையு கூட் போ முடிமா என்னெ சோ அதனால அது கூடின் போன இது ரெகுலரா நடக் குனா எப்படின்னா நாங்க ஹாக்கி ஸ்போர்ட்ஸ்ல இருந்தோ இல்லையா ஸ்போர்ட்ஸ்ல வந்து நா இருக்கப்போ காலேஜ்ந்து வெளியே எப்பம்மே ந உங்க மேட்சுக் போவோ ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கு இந்த ஹாக்கி ஹாக்கி ஸ்போர்ட்ஸ்கு காலேஜ்ல இருக்க போ ஆ சே சேட்டர்டே சண்டே வந்து ஃப்ரண்லீன் வெச் சொல்லாங்க இல்லையா வேற வேற காலேஜ்க்கு வேற காலேஜ் குதின் அந்த மார் நடக்கு ஆ எப்பம்மே வா வீக்லி நடக்காது மந்த்லி வந்து ஒரு மூணு மேச் நடக்கு அந்த மாரி வெளியே இப்ப போறப்பல்லா நாங்க மேச் முடிச்சுட்டு் ஆ எங்களுக்கு வந்து மேச் முடிஞ்ச அப்புற ஈவினிங்க அங்கந்து வரணு இல்லையா அப்போ வந்து எங்களுக்கு இந்த கோச் இருப்பாருல்ல அவர் ஒரு எட்நூறுரூபா எழுநூறுரூபா குடுத்துருவார் மத்த டீம்ல வந்து பத்து பேரு நம்ம இருப்போம்னு நினைக்கிறே பத்த ஆ பத்து பேர் இருப்போ அதுல நாலு பேர் போயிடுவாங்க அங்கேய பக்க இருக்கிறனால வீட்டுக்கு போயிடுவாங்க மிச்சம் ஏழு பேர் இருப் ஹாஸ்டல் ல இருக்கவங்கனாலு மொத்தம் அங்க பஸ் ஸ்டாண்டு இறங்கி நாங்க ஒரு ஆ பக்கத்துல ஒரு நல்ல ஒரு ஓட்டல் இருக்கு அதுல இரு இத தா போனு கூட்டிட்டு போவாங்க செம்ம ஹோட்டல்னா டேஸ்ட் வரிசுல வந்து அவ்வளவு இருக்கு நாங்க தய வரும் சாப்பிட எங்கயோ அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஐ மீன் மேச் ச் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடு நம்ம அந்த பிரெண்லி மேச் ஈவினிங் தா நடக்கு ஏன்னா வெயில நடந்த அது அவங்களுக்கு கிளாஸ் இருக்கு நாங்க போயிடுவோ அஞ்சு மணிக்கு முடிச் ட்டு அங்கேயே சாப்பிடலாம்னு நின பசங்க சொல்லுவாங்க பட் அத எங்கல்ஸ் ஆ எங்க டீம்ல இருக்கிற ஒரு சீனியர் வந்து வாடா பரவாயில்ல லேட் த்த நாலு பரவல அங்க சாப்பிட கூட்டிட்டு வந்து அங்க சாப்பிடுவாரு அந்த அளவு டேஸ்ட் ஒரு தியானம் ஓட்டல் அது பசங்க வந்து ஏழு பேரு அதுக்காக பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி து பஸ்டண்டலந்து கொஞ்ச தூர அப்பயு நடக்கனு ஓரளவுக்கு த்து பக்கம் தா ரொம்ப தூரம் இல்ல அங்க போயிட்டு நம்மளுக்கு அங்க உக்காந்து உள்ள வந்து ரொம்ப ஆ ஆ உக்காந்து ஆடர் பண்ணிடுவாங்க நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் அது இது அங்க யாரு வேற எதுவு நல்லா நல்லா இருக்காது மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவ அந்த சிக்கன் ரைஸ்சு ஆ நூடுல்ஸ்கு அ ஆமா அதுதா எப்பவுமே
ஆ ஆ கம்மியா இருக்கு
ஆமா செம்மையா இருக்கு எங்க காலேஜ் பக்கத்துல வெளிய ஒரு ஹோட்டல் இருக்கு எப்பவுமே காலேஜ் பிர பசங்ககள் ஹாஸ்டல்லையே எப்போமே சாப்பிட மாட்டாங்க சில டைம் வந்து போட்ட சாம்பார் சாத மாரி போட்டுருவாங்கன்னு வெளிய வந்துவாங்க
ஆமா ஆமா இப்ப நாங்களே இப்டித்தா பண்ணுவோ இப்போ ஒரு இப்ப ஒரு சில டைம் வந்து கேட்டு மூடிறானுங்க ஆனா போணு எகிரி குச்சிட்டு போவோ காமெண்ட்ஸ்சுவர்
ஆமா அதனால அத எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வெளிய நைன் வரைக்கு வெளிய போயிட்டு வரலா அதுக்கெல்லா பிரச்சன இல்ல நைன் ஓ கிளாக் தெரியு நாங்க கிளாஸ் முடிச்சு சில பேர் படத்துக்கு போயிருவாங்க அப்டி கூட வரலா ஒன்னும் பிரச்சன இல்ல நாங்கெல்லா ஒரு டைம்பு செரி ஒரு ஏதா நம்ம பண்ணுவல்ல ஒரு ஃபண்ணா ஏதோ ஒரு இது பண்ணணும்னு ரூல்ஸ் பிரேக் பண்றோனுனு அந்த மாரி அ நட்பே துணை படத்துக்கு நாங்க பண்ண வேல அந்த மாரி நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு வந்து அ எங்க கிளாஸ் பசங்க எல்லா வந்து ஒரு பத்து பத்தொம்பது பேர் வெளிய இருந்து ஒரு நாலு பேர் பசங்க ஹாஸ்ட்டல இருந்து பதினோரு பேரு பது பத்தொம்பதுன்ன ஆமா வெளிய இருந்து இன்னொரு வெளிய ஹாஸ்ட்டல வெளி ரூம் எடுத்து இருப்பாங்க இல்லயா பச
அ அ
ஆ அந்த பசங்க எல்லா சேந்து நைட்டு ஆ நாங்க ப எத்தன மணி ஷோ னா ஒரு மணி ரெண்டு மணி ஷோ பெத்துனைக்கு அது கேட்டன சீட்டே இல்ல அந்த படிக்கெட்டு இருக்குல்ல
என வீட்டாந்த அது அங்கிருகுது
ஹலோ
அ அ
அ அதா அந்த ஹலோ கேக்குதுதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
அதா அந்த தேட்டர்ல சீட்டே இருக்காம அந்த படிக்கெட்டு மாரி நடக்கற எடத்துல அ இருக்குல்ல
அ அ
அ அங்க வொக்காந்து பத்தொம்பேது பேருமே அங்க வொக்காந்து அந்த படத்த பாத்தோ
ம்
அன்னைக்கு ரிலீஸ் ஆற அந்த படத்துக்கு ரிலீஸ் ஆயி அந்த அன்னைக்கு நைட்டு படத்துக்கு பதுனொரு மணிக்கு பன்னண்டு மணி ஷோன்னு நெனைக்கிறே நைட் மிட் நைட்ஷோ அது முடிச்சுட்டு நாங்க நைட் எல்லா வொக்காந்து ஈரோடு டேன்ல சுத்திட்டு வேற எதோ ஒ ஒர்க் பாத்துட்டு நாலு மணிக்கு ஆமாமா ஆஸ்டல் தா நாங்கதா வெளிய வன்ட்டோல ஒம்பதரைக்கெல்லா
ம் ம் ம் இந்த ஒரு நிம்சோ டே மணி என்னா செருப்பு யார்து என்னா ந கிராக்ஸா எந்திலடா அது ஹலோ
ஆ சொல்லுங் ப்ரோ
ஆ சொல்லு ப்ரோ
அதா அந்த மாரி ஃபண் மா அது அதும் இல்லாம சில டைம்ல வந்து நா இப்ப எல்லாருகிட்டயு எப்பமே வந்து பத்தொம்பது போரு காணா போனா த கண்டுபிடிச்சுருவாங்க சில டயத்துல வந்து த நைட்ல வந்து இந்த ஆலிவிட் படோ வருல இட்டு இட்டு படம் தெரியுல இங்கிலீஷ் படோ அந்த படத்துக்கெல்லா நாங்க வந்து இந்த சேலத் அ பஸ் ஸ்டாண்டுக்கு ச வந்துடுவோ அங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தா பெர்சா இருக்காது நைட்ஸ் அங்க வந்து பாப்போ நைட்ல அங்கெல்லா ஒரு பன் பேக்ட்டு பே படர் பாக்குறப்போ ஆ அ கல்யாண ஆனவங்க வருவாங்க இல்லையா
ஆ ஆமா
அ அவங்கல்லா உக்காந்து இந்த பாப்கார்ன் சாப்ட்டுட்டு படம் பாத்துடு இருப்பாங்க ஏதோன்னு ஒரு பேய் சீனு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பாப்கோர்ன் அப்டி பறகோ பச பசங்க இல்ல பொண்ணுங்க வச்சுட்டு போய் அவ்ங்க சாப்ட்டுட்டு இருப்பாங்க எதன ஆயிடுச்சுன்னா அப்டி பறக்கூ
ஆ ஆ
அ அந்த பயப்பட்டு ஆமா நீங்க அந்த மாரி பாத்துருக்கீங்க யாராவது இந்த மாரியே பயப்பட்டு உள்ள படத்துக்கு பொறப்ப எல்லா நடந்திருக்கு இந்த மாதிரி
அப்டியலா இல்ல ப்ரோ அப்டிலா பாத்தது இல்லையே ஒரு டைம் சீனு சொல்ல முடியாது
ஆமா இந்த பசங்க வந்து இந்த ஃபோனு வாங்கற கடைகளா போயிடுவாங்க இந்த ஐ ஃபோன் ஷாப் இருக்கு இல்லையா டைம் பாஸ் ஆகறதுக்காக நாங்க வீ வெளிய எப்போ எப்பவுமே வந்து கட்டடிச்சி அது போறதில்ல எப்போ இந்த சண்டே லீவ் இருக்குல்ல சண்டே டயத்துல எல்லா
ஆமா அதெல்லா வெளிய நீங்க ஹாஸ்ட்டலந்து
புரியல
ஹாஸ்டலந்து வெளியெல்லா விடுவாங்கள
ஆ ஆ அதெல்லா விடுவாங்க அதா சொன்ன இல்லையா எங்களுக்கு வந்து கிளாஸ் நாலு மணி முடிச்சி நாங் காஸ் டல் போய்டுவோ அது நாலு மணிலந்து ஹாஸ்டல் பசங்களுக்கு ஒம்போது மணி வரிக்கு டைம் இருக்கு வெளிய போயிட்டு உள்ள வந்துக்கலா எங்க போனனா போயிட்டு வர்லா ஒம்போதரைக்கெல்லா ஒள்ள வந்தர்னு அதுக்கு மேல உ உள்ள வுட மாட்டங் கேட் க்ளோஸ் பண்ணிருவாங்க சாட்டர்டே சண்டே அதே மாரி தா எப்பவுமே லீவ் இருக்கறப்ப நம்ம போய்ட்டு வெளிய வந்துருவோ அந்த டயத்துல சும்மா பசங்க போவாங்க துணி கடைக்கு போய்ட்டு எல்லா பாத்துட்டு இப்போ த ஃபு ஐ ஃபோன் ஷாப் ஏகப்பட்டது இருக்குல்ல லே லேப்டாப் பெரிய பெரிய இது எல்லா அ அங்கெல்லா போய் சும்மா அத ஒக்காந்து அது வாங்க வாங்வே மாட்டாங்க சும்மா பி பாக்கனுல்ல எப்டி எப்டிருக்கு என்னென்ன வந்திருக்கும் நியூ ஸ்பெக்ஸ் என்ன வந்திருக்கு பாக்கறதுக்கு அங்க போய் டைம் பாஸ் பண்ணுவாங்க ஆ
போயிருக்கீங்களா
எங்க ஜி ஐ அந்த ஷாப்கா ஆ அதெல்லா நெறைய போய்ருக்கே இந்த ஷாப்பிங் மால் இருக்கு நெறைய நெறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு சுத்தி
ஆ ஆ
நெறையா இருக்கனால நம்ப கோ சுத்தறி சுத்தறி டைம் இருக்கு இந்த
ஆ சொல்லு ப்ரோ
அதா அந்த அ படத்துக் போவாங்கல்ல ப பி வி ஆர் எல்லா
ஆமா
அந்த அந்த படத்துக்கு போறப்பல்லா நம்ம வந்து ஏனா டிக்கெட் வந்து வாங்கிட்டோ ஆன்லைன்ல புக் பண்ணிருவாங்க அப்போ வந்து நம்ப வந்து டிக் டிக்கெட் நம்போ லேட்டா போனா டிக்கெட் வேஸ்ட் ஆய்டு போ ஒ டிக்கு படம் பாதி மோ ஓடிடு அதனால என்ன பண்ணுவாங்க அ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஃப்னாருத்துக்கு ஒரு ஒரு முக்கா மண் நேரத்துக்கு முன்னாடி போய்டுவாங்க போயிட்டு அங்க நைக்கா இருக்குல்ல நைக்கா இந்த டேடூக்கு டேட்டூ ஷாப்பு அதெல்லா ஒக்காந்து ஒன்னொன்னா போய் பாத்து சுத்தி பாத்துட்டு வருவாங்க
அ
அதெல்லா ப டைம் பாஸ் பண்றதுக்கு அதெல்லா இருக்குது காசு குடுத்து வாங்கணு உள்ள போறதுக் என்ன காசா குடுக்கனு சும்மாவே பாக்றதான எல்லா இந்த பெரிய பெரிய இந்த மேக்கப் ஷாப் சு இருக்கு இல்லையா இந்த டிரெஸ் கட டிரெஸு இந்த ரிலேன் சு இந்த நைக்கா இந்த இதெல்லா உள்ள இருக்கு ஒன்னொன் னா போய் பாத்துட்டு ஒன்னொன்னா வரது இந்த டைம் து டைடன் வாட்ச் இருக்கு பாத்தீங்ளா பாஸ்டிராக்கு டைட்டனு அதெல்லா அங்க ரொம்ப இருக்கு அதுக்குள்ள போய்டுவாங்க ரொம்ப நேரோ அது வாங்கற மாரி பாப்போ ஆ ரோலக்ஸ் பாத்துருக்கே
ம் ம் ம் ம் மால்ல
இந்த மோஸ்ட்லி ஆமா மோ மால்ல தா மோஸ்ட்லி வந்து இங்க பேங்களூர்ல
ஓ
இந்த அது இல்லாம மோஸ்ட்லி அதா மோஸ்ட்லி எங்க டைம் ஸ்பெண்ட் வாங்கனா மோஸ்ட்லினா இந்த பர்ஃப்யூம் ஷாப்ஸ்ல அங்கதா உக்காந்து அ அத் ஆமா ஆமா ஒரே ஒரு ஆளுக்கிட்டருந்து பத்து ஸ்மெல் வரு வெளிய போறப்போ பத்து பர்ஃயூம் ஸ்மெல்லு கப் அடிச்சு சாக்காட சா ஸ்மெல் மாரி ரொம்ப ஆயிடு ஏனா ஒன்னடுச் சா பரவால்ல எல்லாத்தையு மிக்ஸ் பண்ண ஏதோ ஒரு டியோ ட்ரெண்ட் மாரி ஸ்மெல் வரு
ம் ம்
பசங்கள கூட்னு போனா இதா பண்ணுப்பல நம்மளா தனியா போறப்போ நம்ம உள்ள போயி செரி தனியா போறதுக்கு நல்லா இருக்காது இல்ல என்னக்கே அவங்க ஒரு ஒருத்த பின்னாடியே வந்துட்டேருப்பா என்ன வாங்குறீங்க என்ன வாங்குறேனு கேட்பான் ஆமா அதுபத்து பேர் போறப்ப யாரு வரமாட்டாங்க பின்னாடி ஏனா எல்லாருனா அவங்க பாட்டு வுட்டு ட்டுங்க போங்க கேமராவ ப பாத்துட்டு ஒக்கானுப்பாங்க எத நடு போதா அவ்வளவுதா நம்ம சிங்களா போனு வச்சுக்கோங்க நம்ம பின்னாடி ஒருத்த வருவா சார் எது வாங்குறீங்க சார் எது வாங்கறீங்களா இது இ இப்படின்னு நம சொல்லுவா நம்ம டைம் பாஸே ஆ நம்ம உடனே வெளியே வந்துடுவோ
அ அ அ
ஆமா
ஆமா நல்லா இருக்கு மாலெல்லா போயிட்டு அது எப்டி அங்க சுத்துற டைமே தெரியாது ப்ரோ
அதுதா காசு இருந்தா ஏதுவு வாங்கலா காசு இல்லைன்னு ஒண்ணு வாங்க முடியாது துணி எடுக்க போறதெல்லா ரொம்ப ரேரு பசங்க எல்லா போனா ஃபுல்லா நம் பொண்ணுங்க போனா ஒரு துணிய எடுக்கத்து பத்து நேரோ பத்து மண் நேரோ ஆகனுருவாங்கள அந்த மாரிதா அவங்க லேட் பண்ணுவாங்க ஆனா பசங்க அப்டி இல்ல ஒரு டீஷர்ட் போட்டாங்களா அவங்க ஒரு பையங்கிட்ட கேட்பான் ஏ நல்லா இருக்காடா அ எடுத்துக்கடா அவ்ளோதா எட்த்துக்கோ அவ வேற எதுவுமே யோசிக்க மாட்டான்
அ அ அ
செரி ப்ரோ திருப்பி நீங்க கால் பண்றீங்களா
அ
கால் பண்ணுங்க கால் பண்ணி பாருங்க ஒர்காவுதா பாருங்க
எப்டிதா காலியாச்சித்தெர்ல பேச முடியாது நெனைக்கிறேனே ஹண்ட்ரட் பெர்ஸ்ன்ட் காலி செரி நாளைக்கு பண்டா ப்ரோ
ஆ செரி ப்ரோ
ஆ செரி பாய் ப்ரோ
ஆ பாய் ப்ரோ